கேக்குது ஆஹ் சரியா கேக்குது என்ன டாபிக் பேசலா இப்போ
உஹம் சரி நீங்க எங்கா டூர் போயிருப்பீங்களோ அதெல்லாம் கதை சொல்லுங்கான்னா
தூரா அ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் டூரே போனே எங்க போனோ டூர்னா வந்து லாங்கா சொல்ற வேற ஸ்டேட்டு அந்த மாரி சொல்ற
ஆஹ் சொல்லுக
அ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் செம்ல காலேஜ் போன அதுவு வந்து என்னோட சீனியர் கூட போன
ஆஹ்
பேங்ளூர் பஸ்ட் பஸ்ட்டு பேங்ளூர் போனோ அங்க வந்து ஆமா தனியா போன ஃப்ரண்ட்ஸ் கூட அத என்னோட ஃப்ரெண்டு போ ந நானு நா வந்து என்னோட காலேஜ் பசங்க வரன் சொன்னாங் கூப்டாங்க அதனால போன எ ஏரியால இருக்காங்க ஃப்ரெண்ஸ் என்னோட பிரண்ட்ஸு அவங்க வந்து நா கூப்டனால வந்தாங்க ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க
ஆஹ்
வந்தா போடணு பேங்களூர் போனோ ஃபர்ஸ்ட்டு பேங்களூர் போய்ட்டு ஒண்டர்லா போனோ ஒண்டர்லா போய்ட்டு அப்பற அடுத்த நாள் ஒரு நாள் புல்லா அந்த ஒண்டர்லாலே முடிஞ்சுச்சா ரூம் வந்து ரூம் எட்துட்டு ஃப்ரஸப் ஆய்ட்டு ஆனா ஒண்டர்லா வந்து செமையா இருந்துச்சு பேங்ளூர்ல ஆனா பேங்ளூர்ல விட இப்போ சென்னையில வந்து பெருசு நெனைக்கிறே எனக்கு தெரிஞ்சு
ஒண்டர்லாவா இதுவரைக்கு நா ஒண்டர்லாக்குள்ளயே போனதில்ல நா போனது எல்லாமே எம் ஜே மட்டு தா ஆமா எங்களுக்கு பக்கத்துல தா இப்ப கூட எங்க அக்கா கூப்டு வந் தா ஒண்டர்லா வா போலா போலான்னு எங்க வீட்டுல இருக்கறாவ்ங்கோ ஆஹ் அத உமன்ஸ் டேக்கு வந் து ஒரு டிக்கெட் வாங்னா ஒரு டிக்கட் ஃப்ரீன்னு சொல்லிருந்தா
ஆமா பிளாக் பிரைடே வந்துச்சு அதுக்கு ஒரு பி ஆஃபர் வந்தாங்க ஃபிப்டி பர்சன்டேஜ் ஆப்
ஆமா சிஸ்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கு வா போல அப்டீன் கூப்
பர்த்டே டைம்ல போனீங்ன்னா அந்த பர்த் டே நாள்ல வந்து ஃப்ரீ டிக்கெட்டு் ஒரு டிக்கெட் ஃப்ரீயா வரு அந்த மாரில்லா இருக்கு ஒண்டர்லவுல வந்து ஸ்டூடெண்ட்க்கு தனியா ஆஃபரு
ஆஹ் அது எல்லா தெரியு காலேஜு இல்ல ஸ்கூல் ஸ்டுடென்ட்க்குன்னு தனி பண்ணு
ஆஹ் நல்லா இருக்கு எனக் தெரிஞ்சு இந்த வி ஜி பி நா எல்லாமே போய்ட்டாங்க வி ஜி பி, எம் ஜி எம், குயின்ஸ் லேண்ட் கிஸ்
எம் ஜி எம், எம் ஜி எம், மட்டுதா வி ஜி இப்பள கூட போனதில்ல நானு எம் ஜி எம் நா சின்ன வயசல போனது ம்
எல்லாமே அந்த குளாம் இருக்காது எம்ஜிம் ஓரளவுக்கு சொல்ற மாதிரி இருக்கும் மீஜத் வந்து ஓரளவு இருக்கும் ஆஹ் ஓரளவு இருக்கும் மீஜ இரண்டுமே ஓரளவுக்கு வேஸ்டுதா
அப்டி கிஷ்களா நல்லா இல்ன்னா சொல்லியிருந்தாங்க நானும் கேள்படு வரைக்கும் மொக்க எதா இருக்கும் இல்ல அப்ப ஆஹ்
இப்ப வந்து வேஸ்ட் மி்ஸ்கந்த க்ளோஸ் பண்டாங்க நெனக்கிற கொஞ தெஞ்சு
அது வந்து கொஞ்சம் பராமரிக்காமட்டதுனால வந்து அதுல சில ஆக் ஸிடன்ட்லா நடந்துச்சா அதனால இம் பாங்க கேள்விப்பட்டாங்க ஒப்போனம் மலில் தானேய அது
உஹம்
க்ளோஸ் பண்ணிடாங்க நெனைக்க குயின்ஸ் லா இருக்கு அது வேஸ்ட் அது வந்து வந்து நா போகும்போது வந்து நிறைய ரைட்ஸ்லா இருந்துச்சு ஆனா இப்ப வந்து இதாம் க்ளோஸ் பண்ணி ட்ருக்காங்க
ஹ்ம்
அதுவும் வந்து பராமரிக்கல்லாம ஆனா ஒரு டிக்கெட் வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆன் நான் போம்போது சிஸ் பிஃப்டியோ சம்திங் ஆஹ் சிக்ஸ்தல போனேன் ஸ்கூ ல்ல கூட்டிட்டு போனாங்க
அ
அ அந்த வண்டர்லா போனுமா அப்ரோ வந்து அடுத்த நாள் வந்து மைசூர் போனோ
உம்
மைசூர் நல்லா இருந்துச்சி ஃபுல்லா வந்து அங்க வந்து பழைய சு இது பில்டிங் பில்டிங்கா இருக்கு அந்த ராஜாக்கலா வாழ்ந்த மாறி மியூசியம் ஆ ஃபோர்ட் டே மியூசியம் ஆ அதெல்லா நல்லாரு க்கு நல்லா பெருசு பெருசா இருக்கு நல்லா இருந்துச்சி ம் டிஃபரென்ட்டான கல்லளதா கட்டியிருப்பாக அதலா
உம் அங்க எது கோவில் கூடல்னு சொன்னாங்க மேசூர் சாமூந்தி ஸ்வரியா மைசூர் சாம்புடீஸ்வரியா இங்க சம்திங் அந்த கோவில் ஃபேமஸ் சொன்னாங்க
அ அங்க நெறைய இருக்கு ஃபேமஸ் ஆன பொருள் ஸ்வீட்ஸ் ல்லா செம ஃபேமஸ் அங்க ஸ்வீட்டு அப்ரோ இந்த நான்னு நான்லா சாப்டுருக்கீங்களா நான்லா என்னென்
ஆ நான் இது தான் அது ரொட்டி மாரி
ஆமா ரொட்டி மாரி இருக்கு அங்க அது ஃபேமஸ் கொஞ்சோ ஐயோ அந்த அங்க வந்து ரைஸ் மட்டு வாங்கிடே கூடாது எப்பவு பேங்ளூர் போனா ரைஸ் நா ஒயிட் ரைஸ் சொல்ற நல்லாவே இருக்காது வேஸ்ட்டு அங்க ஒரு ஆங் மார்னிங் டைம்ல வந்து இந்த லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் அந்த ப்ரிஞ் அந்த மாறி எதாவு தருவாங்க அல்லா வாங்கி சாப்ட்ராதிங் தயவு செஞ்சி போனிங்னா உங்க வாழ்கைலே கேவலமான ரைஸ் அதாதா இருக்கு
ம்
அது ரொம்ப கேவலமா இருக்கு நல்லாவே இருக்காது
ம்
அது வங்கி ஒரு வாட்டி சாப்டு எப்பா எதுக்கு சாப்டோ அங்க ப்ளேட்டே அஅ அங்க ப்ளேட் நல்லாக்காது எப்டி தெரிமா ஆவு ப்ளேட் பே பேப்பர் ப்ளேட்டு இப்போ இந்த கோவில்லா பிரசாதோ தருவாங்க பாத்தீங்களா
அ அ
அந்த ப்ளேட்டு தா எவனாச்சு அந்த ச சாப்ட வருவானா சொல்லு
ம் ம் அ ஆவ்ரேஜாவே அந்த மாரி பிளேட் தார் பண்றீங்க அங்க
ஆமா பிளேட் அந்த ப்ளாஸ்டிக் நம்ம இங்க ஏரிய இருக்க மாரி ப்ளாஸ்டிக் ப்ளேட்டே இருக்காது பேப்ப ப்ளேட் தா அதுல்யே சா ட்டு தூக் போட்டுல்லா அந்த மாரி தா அங்க வந்து நம்ப ஏரியால ல எல ல்லா இருக்குல ப்ளாஸ்ட் பேப்பரல எலையு இருக்காது ஒண்ணு இருக்காது
ம்
எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பேப்பர் தான் அவுங்க பா ஆா அந்த சாப்பிடறதுக்கு ஏதா வெச்சு சாப்படுறக்கா தரணும்ல அது கூட காசு கொடுத்தான் ஆகணும் கவரயே காஸ் குடுத்தா வாங்கனோ பாத்துக்குங்ல ஆமா இந்த ஐய சொல்ல வந்தனே வந்துட்டேன் சரி்ன் மைசூர் போணுமோ அந்த நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டு ஆஹ் த நாால் காலில வந்து வந்து ச கிளம்பிட்டோம் சென்னை அப்புறோ நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து ஆமா டூ டேஸ் தான்
ஆஹ
அப்போ நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து ஆஹ் நாங்க போ நாங்க வந்து ஜூன் மாசம் போனோம்
உம்
அடுத்த அடுத்த டரிப் வந்து போட்டி போனோம் எங்களோட ஏரியா ப்ரெண்ட்ஸ் மட்டும் ஆஹ் ஏழு பேர் ஆறு பேர் நினைக்கிறேன்
ம்
நாங்க என்னா பஜட் கிளைம் போனோம்னா பை ஃபைவ் தௌசண்ட் ஃபோட் ஃபோர் தௌசண்ட் ஃபை ஹண்ரட்லயே ஃப்ளான் போண்ணோ ஆனா செலவா வந்து எவ்ளோனு பாத்தீங்ன்னா செவன் தௌசண் ஆச்சு போன் பண்ணி எல்லார்கிட்டயோ கேட்டு
அய்யயோ
நம்பர் பின் போட்ட அவ்ளோ அ ஒரு பேனா போது அங்க அப்றோ அந்த அங்க வந்து இப்போ நாங்கன்னா
எப்டி பஸ்ல ட்ராவல் பண்ணீங்ளா இல்ல பேக் எத்துனு போய்ட்டீங்களா
நீங்க கேளுங்க பஸ்ட் அத பஸ்ட் என்ன பண்ணலானு போனோ ட்ரெய்ன்ல போலானு சொல்ட்டு ப்ளான் பண்ணோ
ஆஹ்
ஆனா வந்து ட்ரெயின் டிக்கிட்டே கெடைக்கல ஜென்ரல்ல கெச்சிர்ச்சு ஆனா ஸ்லீப் கெடிக்கல
ஆஹ்
அதனால என்ன பண்ணோ ட்ட ட்ரெயின் வந்து வேணானு பிளான் பண்ட்டோ பஸ்ல ப்ளான் பஸ்ல போலா ப்பல்ல அப்டின்ஸ் பேப் பேப்பர் நென்ச்சு நாங்க வந்து செமி ஸ்லீப்பர் போட்டுக்கும் போல செமிசி ஆமா சிட்டிங்ல சாயோ பாதி சாயோ அந்த மாரி ஆஹ் ஸ்லீப்பர் நன்ச்சு அது புக் பண்றோ அதோட ர ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எயிட் அண்ட்ரட் சம்திங்க வரும்
ஆஹ் ப ஆஹ்
இங்கருந்து கோயம்புத்தூர் ஆந்தா கெளாம்பாக்கத்துலருந்து கோயம்புத்தூர் ஏரியா
உம்
அது புக் பண்ட்டமா அங்க பொயிட்டு நாங்க வந்து சண்ட போட்றோ அங்க கண்டக்டரு அவுங்க கிட்ட போயிட் கே கேக்குனு நாங்க ஸ்லீப்பர் புக் பண்ணு எங்க சீட் யாறோ இருக்காங்க அப்டின்னு சொல்லிக்கோ அப்றோ தா சொல்றாரு செமிஸ் இப்ப தப்பு பண்ணிருக்கீங்க அப்டி சொல்றாரு
யாரு இது புக் பண்ணது அந்த அறிவாளி
எங்க ஏரியா ஒருவத்தங்க ஒரு அண்ணா புக் பண்ணாங்க
அப்போ பாத்து பண்ணிருகணு ஆஹ்
தான் ஸ்லீப்பர் நனச்சு புக் பண்ணிட்டாங்க
ஆஹ் அது ஸ்லீப்பரும் வந்த இருக்கு செமி ஸ்லீப்பரும் வந்திருக்கு அந்த பஸ்சுல ஆமா செமிஸ்லீப்பர் ஆஹ்
அப்புறம் அவங்க சொன்னாங்க சீட் நம்பர்லாம் பாத்து அ நான் நல்லா தான் இருந்துச்சு ஏதோ ஒரு அளவு ஓகே சொல்ற மாதிரி கம்ஃபர்டபள்தா இருந்துச்சு அந்த அளவுக்கு எந்த பஸ் தெரியுமா அது ஸ் சி அந்த ஓயிட் கலர்ல பஸ் போகு தெரியுமா கவர்மண்ட் பஸ் மாரி இருக்கும் எஸ் இ டி சி பஸ்னு ஒரு பஸ்
ஆ ஆ சொல்லுங்க தெர்ல ஆ ம்
அதா அங்க போயி நால்ற நான் ஆ ஏசி ஏசி நம்ம வந்து உள்ள வந்து மேல வ மேல வந்து அட்ஜஸ்ட் பண்றா மாரி இருக்கு வேணு ன்னா ஓபன் பண்ணிக்கலா வேணான்னா க்ளோஸ் பண்ணிக்கலா அந்த மாரி தா
ம் ம்
எல்லாரு போட்டு தூங்குவாங்க எப்டியோ நம்ம போனது பஸ்ஸே கூலிங்கயிடு
ம்
அவ்ளதா நாள் கரெக்டா மூன்றர மணிக்கு எடுத்துன்னு போய் விட்டான் அங்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல அங்க பாத்தா ஊட்டிக்கு போற பஸ் வந்து அஞ்சு மணிக்கோ சம் தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு அவளோ நேர உக்காந்துட்டு இருந்தோ தொ உக்காந்துட்டு போயிட்டு அப்ற தா பெரஷ்ஷப் ஆனோ ஆ அங்க ரெஸ்ட்ரூம் இந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்டாண்ட அங்க போயிட்டு பெரஷ்ஷப் ஆயிட்டு டீ ஒன்னு குடிச்சோ டீ குடிச்சிட்டு வெய்ட் பண்ணிட்டு இருந்தோ அப்றோ பஸ் எடுத்தாங்க கொஞ்சோ தூர போச் ச்சி ஒரு மாதிரி நல்லா நல்லா நார்மலா இருந்துச்சு போக போக அவளோ கால்லா அப்டி ஃரீஸ் ஆரம்பிச்சிச்சி இத்தினிக்கு நா ஷூ போட்டுருக்கே
எத்தன மணிக்கு மார்னிங்கேவா
ஆமா மார்னிங்கே வெடியகாலமே
அப்பயே ஃப்ரீஸ் ஆயிடுச்சா காலு அப்ப நீங்க நைட் டைம்ல ஏறியிருந்தீங்கன்னா
நைட் டைம் வந்து ஏறிருந்தீங்கன்னா அவ்ளோ தா செத் த்துடுவ போல அக்கா ஜன்வரி டுவெண்ட்டி சிக்ஸ்ஸோ செவன்னோ சம் போனோ
ஆ
கா கால்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு நானாச்சு ஷுப்போட்டுருந்தனே கொஞ்சமாச்சு கொஞ்சோ அதுல கால்ல எதாச்சு தெர்றா மாரி இருந்திச்சு இதல்லாம சேத்து தா
உம் உம்
புள்ளா ஃபரீஸ் தா அப்புற போன ராயல் நிஸ்மோக்கு வருமா
உம் உம் உம்
அந்த மாதிரி இருந்து கிளைமேட் ஆமா பஸ்ட் டைம் அது
ஓக்கே
குளுருன்னு தெரியு ஏதோ ஓரலவுக்கு குளிரிந்து நந் டோ அங்க போண்ணலா தெரியுது சாக்கு
சிம்லா மனல்ல உளு
ஆ அங்கெல்லா ம் என்னோட கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட் போயிட்டு இருந்தாங்க இப்பதா இது போயிட்டு வந்தாங்க டார்ஜிலிங்
டார்ஜிலிங் சிக்கிம் அதா சிம்ல மண்ணல்ல போயிட்டுன்னு போய் ஓனா உங்களை உடனு
ஆமா நல்லா செம்மையா இருக்காங்களா அங்கள வந்து இ போண போனனாலேயே ஒரு மினிமம் நம்ப போர ட்ரெஸ்ஸுகே வந்து ஒரு கிட்டத்தட் ட்ட ஒரு டென் தசண்ட கிட்ட செலவு பண்ற மாதிரி இருக்கு போயிட்டு வந்தீங்களா
ஆ ஆ சிம்லா மனலி
ஓ எவ்வளோ பட்ஜெட் போட்டீங்க
அது கிட்டதட்ட ஆயிடுச்சு அது லேக்ஸ் கணக்கு ஆயிடுச்சு ஏனா ஃப்ளைட்டுல போயிட்டு வந்தோ
ஓ ஃப்ளளைட்டலயா
ஆமா ஃபமிலி ஒரு ரெண்டு ஃபேமிலி கோலாபரேட் பண்ணி ஒரு பிரதர்ஸ் ரெண்டு பிரதர்ஸ் சேத்து அவ வாயச்சு பர் பிர்சன் கிட்டத்தட்ட போயிட்டு வரதுக்கு செவன் ஒன் செவன்னோ இல்ல ஒன் சேவன் இல்ல பப்ளைட் டிக்கட்டே அவ்ளோ ஆச்சுன்னு நேனக்குரே
இரண்டாயிரோ மூவாயிரோ வந்திருக்குமா
தெரியலா அமௌண்ட் ஆயிடுச்சு லாகக்ஸ் கணக்கு ஆயிடுச்சு எய்ட்டின் கே நெனைக்கிறே ஐ திங்க் ஆமா ஒன் எயிட் ஒன் எக்கேஜ் இல்ல நாங்களே வந்து பளைட் டிக்கெட் பு பண்ணி பேக்கேஜ் இல்ல நாங்களே போண்ணதோம்
ஓ நீங்களே போனா உங்களுக்கு அந்த பிளேஸ்ல தெரியுமா
ய எல்லாம் என்ன என்ன பண்றது யூடியூப் பண்ண வேண்டியதுதான்
ஓ
அப்படி அச்சு உச்சு கேட்டு தான் போனும் எல்லாமே லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆஹ் எல்லாமே உள்ள லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான் அங்க போய் சமியா எப்படி சொல்றது பண்ண ஆயிச்சு
ஓ உங்களுக்கும் வேற வேற மூடிச்சுட்டு இருந்தப்பீங்க நீங்க கே்கட்ட
இல்ல இல்ல அதெல்லாம் வந்து புரிய நாமல்லாம் கேட்டு அவ்வளவுதான் பாடல